அதுக்குள்ள கொழந்தைங்கள டூசன்ல இருந்து கூட்டிட்டு வரலான் போயிட்டு வந்தேங்க
சேரி சேரிங்க கூட்டிட்டு வந்ட்டீங்ளா
இதோ கூட்டிட்டு வந்துட்டேங்க கூட்டிட்டு வரலான்தா போனே அப்பற அம்மா எதுக்கால வந்தாங்க நீ போய் வேலய பாரு நா போய் கூட்டிட்டு வரே அப்டின்ட்டு போயிட்டாங்க
சேரி சேரிங்க யாரோ ஒருத்தரு போய் டைமு கூட்டிட்டு வந்தா செரி
ஆமாங்க லேட்டா ஆயிருச்சுன்னா பைய்ய அழுகாச்சி புடிச்சிக்குவாங்க என்ன பண்ணுவானா நீ லேட்டா தானமா வந்தே நீ ஏமா என்னைய மட்டு லேட்டா கூட்டிட்டு வந்தேனு அழுகாச்சி புடிச்சிக்குவாங்க சமாளிக்கவே முடியாது
ஆமா அப்புற அவிங்கல எல்லாரு கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்ப நம்ம பைய்ய மட்டு நிக்குமில்லிங்
அவனுக்கு அதெல்லா இல்லைங்க அவனையேதா மொதல்ல கூட்டிட்டு வரோனுங்க எட்டே காலுக்கு தாங்க டூசனே முடியிது
சேரி சேரிங்க
அதுக்கு முன்னாடி வந்து முதலாளா நம் போய் நிக்கோணுங்க அவுங்களுக்கு
வெளில உட்டுறதுக்கு முன்னாடி நீங்க முன்னாடி போய் நின்னுட்னு
ஆமாங்க அவுவு மூஞ்சி பாத்து நாங்க வந்துட்டோ நாங்க தா உன்னைய மொதல்ல கூப்புட வந்துருக்குறோனு அவுனுக் காமிச்சிரோணுங்க அப்டி ஒரு அதனாலயேங்க செரி பைய்ய ஏங்கி போயிருவான்னு சொல்லிட்டு அவன கூட்டிட்
அப்புறங்க அப்புற பள்ளிக்கோடோ பள்ளி கோடோ முடிஞ்சோன்னி டியூசன் உட்டுறீங்க அப்பற எப்பத்த வெளையாட்றது அதனால தலைவரும் வீட்டுக்கு வரலானு ஐடியா பன்னிருபாரா இருக்கு
ஆமாங்க சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவுங்க
சேரிங்க எல்லா வாரமே லீவுங்ளா இல்ல ரெண்டாவது சனிக்கெழம நாலாது சனிக்கிழம மட்டும்ங்ளா
தம்பி வந்து ரெண்டாவது தாங்க படிக்கிறா அதனால வந்து தம்பிக்கு எல்லா வாரமே லீவாதா இருக்குங்க சனிக்கெழம
சேர் சேரிங்க
அதனால சனிக்கெழமைய்மு பாப்பா வந்து ஏழாவ்து படிக்குதுங்க
சேர் சேரிங்க அவிங்களுக்கு அப்ப ரெண்டாவ்து சனிக்கெழம நாலாவது சனிக்கெழமையா இருக்குமா
ஆமாங்க அவுங்களுக்கு சனிக்கெழம இருக்குது அவ அவ ஸ்கூலு லீவே போட மாட்டாங்க பாருங்க இன்னைக்கு செரியான காச்சலுங்க அவ்ளோ டைம் சொல்றே ஊசி போட்டு வீட்ல இரு பாப்பா போகாத இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்டு எடு அதனால என்ன ஆயிர போகுதுங்கற நா அட்டனன்ஸ் ப்ரைஸ் வாங்கியே ஆகணுமா என்ன ஆனாலு செரி நீ எனைய கொண்டு போய் ஸ்கூல்ல உடுனுங்கா கொண்டு போய் உட்டுட்டு வந்தங்க அவுங்க டீச்சர் சொல்றாங்க வேண்டாம் பாப்பா போ வாப்பா இருந்துட்டு வா வாப்பா அப்டிங்கறாங்க இல்லைங்க மிஸ் நா அட்டனன்ஸ் ப்ரைஸ் வாங்கணு அப்டின்னு சொல்லிட்டுங்க கண்டிப்பா போறேன்ட்டு பொயிட்டா
செர் செரிங்க பரவால்ல போ நல்லா படிப்பாளாட்டுருக்குது
ஆ படிப்பாங்க ஸ்கூல்லயே அவதா வந்து நெறைய மார்க்குங்க ஐநூறுக்கு ஐநூறு வாங்கியிருக்கிறாங்க போன வருஷோ ஸ்கூல்ல
பரவால்லைங்க
எல்லா சப்ஜெக்ட்லயுமே மார்க் வாங்னீங்க அவங்க அவ படிக்கிறது வந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலுங்க அந்த பாப்பா வந்து ஆறாது படிக்கும்போது அது காலாண்டு பரிச்சைல வாங்குனாங்க
பரவால்லைங்க அதுக்குல்லா எதாது பரிசு குடுத்தாங்களாங்க
ஆமாங்க குடுத்தாங்க அவள கூப்ட்டு அவளுக்கு வந்து ஒரு அ பத்து நோட்டு குடுத்தாங்க பத்து லாங் சைஸ் நோட்டு ஒரு டிராயிங் செட்டு இதெல்லா வந்து ஹெச் எம் சிஸ்டர் வந்து பரிசா குடுத்தாங்க அவங்க மிஸ் வந்து அ பத்து ரூவா பேனா பத்து ரூவா பேனா இல்லைங்க அம்போரூவா பேனா வந்து பத்து பேனா இருக்கிற மாரி ஒரு பாக்சு வாங்கி குடுத்தாங்க அவங்க மிஸ்ஸுக்கு அவ்ளோ சந்தோஷங்க
ஆமா இப்ப யாருக்கா இருந்தாலு இருக்கும்லங்க அவங்க வகுப்பு பொண்ணு
ஆமாங்க இந்த ஸ்கூல் தொடங்கி எழுவது வருஷொ ஆக போது எழுவது வருஷ த்துல ஒரு தடவ கூட ஒருத்தருமே எந்த பரிட்சையிலுமே ஐநூறுக் கைநூறு வாங்கினதில்ல அதனால நீ வாங்கனங்காட்டி ரொம்ப சந்தோஷோ அப்டின் சொல்லி வாங்கி குடுத்தாங்க
பரவால்லைங்க பட்ட கஷ்டம்லா வெ வீணா போலேனு நெனச்சுக்குங்க
ஆமாங்க அப்பறோ என்னைய கூப்ட்டு என்ன சொன்னாங்க எப்டியு வந்து மாநில அளவுல மாநில அளவுல முதல் மார்க் வாங்குறக்கு நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு புள்ள இருக்குது உங்களோட சேர்ந்து நாங்களு சேர்ந்து அவளோட போட்டோ எடுத்து பெரும பட்டுக்குறோங்க அப்டின்னு சொன்னாங்க எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்ததுங்க
ஆமாங்க இத தவிர வேற என்னங்க வேணு நம்மளுக்குமே
ஆமாங்க இப்ப ஆறாவ்துலங்க அ காலாண்டு அரையாண்டு முழாண்டு இந்த டேர்ம் எக்ஸாம் இதுல எல்லாத்துலயுமேங்க ஒரு தடவ கூட நானூத்தி தொண்ணூறுக்கு கீழே மார்க் வாங்கலீங்க நானூத்தி தொண்ணூத் ரெண்டுக்கு கீழ
ஆ பரவால்லைங்க இப்டியே வாங்கினாவே போது என்னங்க பத்தாவ்துல பத்தாவ்து வந்துட்டு ஆ மார்க் இப்ப இப்டி வாங்னாதா பத்தாவ்துல வந்துட்டு நானூத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டுக்கு மேல வருங்க
ஆமாங்க அதனால
பொது தேர்வுலைல்லா ஐநூறுக்கு ஐநூறு போடுறது இல்லைலங்க
ஆமாங்க கண்டிப்பாங்க அவளுக்கு அதுமே இல்லாமங்கே இல்ல இப்ப வரைக்குமே வந்து கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் இந்த மூணு பாடத்துலயுமே சிக்ஸ்த்ல ஃபுல்லாவே மூணு சப்ஜெக்ட்ல சென்டம் தாங்க அவங்க மிஸ்சு ஒவ்வொரு எக்ஸாம்ல சென்டம் வாங்குரப்பவும் கண்டிப்பா மூணு மிஸ்சும் ஒரு பரிசு வாங்கி குடுத்துறாங்க
சேரி செரிங்க
நானும் அப்டிதாங்க சொல்லி வச்சிருந்தேங்க நா என்ன சொன்னேன்னா நீ நானூத்தி எம்பதுக்கு மேல மார்க் வாங்கணு ஒவ்வொரு எக்ஸாம்லயுமே நானூத்தி எம்பதுக்கு மேல வாங்குனின்னா பரிசு வாங்கி தரே அப்டின் சொல்லி சொன்னங்க ஆனா அவ என்ன வண்றா நீ நானூத்தி எம்பது எதுக்கு சொல்ற அதல்லா ஒரு மார்க்காமா அதெல்லா ஒரு மார்க்குன் நீ சொல்றே அப்டின் சொல்லிட்டுங்க நானூத்தி தொண்ணூறுக்கு மேல வாங்கிட்டு வந்தா.
சேர் சேரிங்க நீங்க அப்ப நானூத் தொண்ணூத்தஞ்சுன் சொல்லுங்க அப்பதா தொண்ணூத்தஞ்சுக்கு மேல எல்லா டைமு வந்துரு.
ஆமாங்க அப்புறோ இத கேளுங்க எங்க வீட்டுக்கார்ருங்க சும்மா சொன்னாரு. நீ என்ன சும்மா நானூத்தி தொண்ணூறு வாங்கிட்டன் ரொம்பதா பெரும பண்ணிக்கிற ஒரு தடவ ஐநூறுக்கு ஐநூறு வாங்கி காட்டு அப்டின் சொன்னாருங்க சொன்ன மாதிரியே அந்த எக்ஸாம்லியு ஐநூறுக்கு ஐநூறு வாங்கிட்டா.
சேரிங்க அப்ற எதாவது வாய்ங் குடுத்தாருங்ளா உங்க வீட்டுக்கார்ரு.
ஆ எ எங்யாவ்து போயிட்டு வர்லாம் பாப்பா டூரு போய்ட்டு வர்லா அப்டின் சொல்லிட்டுங்க ஒ ரெண் நாளு அ ஸ்கூல் விடுமுறை நாள்ல இங்கிருந்துங்க எங்க ஊருக் பக்கத்ல இந்த இந்த மாரி எடமல்லா இருக்குல்லங்க இந்த தண்ணி கொட்ற எடொ ப்ளாக் தண்ட்ரு சில் அவுட்டு இந்த மாரி எடமல்லா இருக்குல்லங்க
ஆமாங்க.
அந்த மாரி ஒரு எடத்துக் கூட்டிட்டு போயி அவள காலைல ஆறு மணிக்கே இங்க வீட்லருந்து பொறப்ட்டு கூட்டிட் போய்ங்க தம்பியோட கூட்டிட் போயி ஒரு நாள் பூராங்க வெளியவே அவள இருக்க வெச்சு அதுக்கப்புறோ அங்க வெளியவே சாப்பட வெச்சு வீட்டுக் கூட்டிட்டு வரும் போது எதா வேணுமான் கேட்டங்க.
சேரிங்க.
கேட்டதுக்கு வெளிய அந்த நார்த் இன்டியன்ஸ் எல்லா பஞ்சு பெர்ச்சிட்டு வித்துட்டு வருவாங்கல்ல நல்லா சாஃப்ட்டு பெர்ச்சிட்டுங்க
ஆமாங்க.
அதைய பாத்துட்டு எனக்கு பிங்க் கலர் பெர்ச்சிட்டு வேணுன் சொல்லி கேட்டாங்க.
சேரிங்க.
அப்புறோ அதெல்லா முடிச்சுட்டு அவுளுக்கு அந்த பிங்க் கலர் பெர்ச்சிட்டு வாய்ங் குடுத்து கொண்டந்து வீட்ல உட்டங்க.
சேர் சேரி ஆமா அப்புறோ ஐநூறுக்கு ஐநூறு வாங்கிருக்றா இல்லங்க.
ஆமாங்க அப்பறங்க அ நானு இதுக்காகவேமா எல்லா எக்ஸாம்லய் நானூத்தி எம்பது சொன்னையா நா நானூத்தி தொண்ணூறுக்கு மேல எடுக்குறனா நா ஒவ்வொரு தடவ நானூத்தி தொண்ணூறுக்கு மேல எடுக்குறப்போ நீங்க வந்து எனக்கு ஒவ்வொரு ப்ரைஸ் வாங்கி குடுக்கணு அப்டிம்பாங்க.
சேரிங்க.
நானும்மு அவளைய வந்து மோட்டிவேட் பண்ணு அப்டிங்கறக்காக கண்டிப்பா ஒரு ப்ரைஸு அதாவது வந்து பொருளு வேஸ் டாவ் கூடாது. அவுளுக்கு ஒரு ஞாபகமாவு இருக்கணு அப்டிங்கறக்காக ஒரு தடவ பெர்ச்சிட்டு வாய்ங் குடுத்தன் சொன்னங்ளா
ஆமாங்க.
ஒரு தடவ வந்து பர்சு ஒன்னு வாய்ங் குடுத்தங்க.
சேரிங்க.
அ அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவ கூட்டிட் போய் மாடனா ஸ்கூல் பேக் வாய்ங் குடுத்தங்க. இந்த மாரி ஒவ்வொரு எக்ஸாம்க்குமே எப்ப ஒ எக்ஸாம் முடிஞ்சாலு ஓ அடுத்தது நம்புளுக்கு ஒரு செலவு இருக்குது
ஆமா அதா நல்லா படிக்கிற புள்ளதானங் நீங்க இ ப்பிடி மோட்டிவேட் பண்ணீங்ன்னா தா இன்னு நல்லா வருவா.
ஆமாங்க.
பரவால்ல பையனுக்கு அப்டியே மோட்டிவேட் பண்ணுங்க.
ஆமாங்க. பைய வந்து சின்ன பையனா இருக்றங்கேட்டி அவன் செரி இன்னு கொஞ்ச நாள்ல செரி ஆயிருவா அப்டின் சொல்லிட்டுங்க அவன பெருசா இது பண்றது இல்லைங்க அவனு நல்லாதா படிக்கிறா.
ஆதா தாங்க இந்த வயசுல அப்றோ அப்டிதாங்க இர்க்கு அப்பறோ ஒரு அஞ்சாவதுக்கு மேலய்னாதா நம்ம கண்டிசன் பண்லா
ஆமாங்க எங்க பாப்பாவு இந்த மாரி ரெண்டாவது படிக்கிற வரைக்குமே நாங்க சரியா அவள வந்து இது பண்லைங்க அப்ப அந்த டைம்ல கொரோனாவு இருந்தங்கட்டி ஸ்கூலு இல்லங்ளா
சேரிங்க
நா வந்து வருத்தப்பட்டே என்னடா இது புள்ளங்க படிக்கிற டைம்ல கொரோனா வந்து இந்த மாரி படிக்க முடியாது போயிருச் யே அப்டின் வருத்தப்பட்டங்க ஆனா அது எல்லாத்துக்கு சேத்து வச்சு ஒட்டுக்கா படுச்சுட்டாங்க ரொம்ப சந்தோஷங்க எனக்கு
அதா அதா அது அதுனாலதா நெறையா பேரு அந்த அந்த டைம்லதா நெறையா பேரு
பாஸ் ஆனாங்ளே காலேஜு கல்லூரிலேல்லா எங்கதுலேலா ஒரு பையேங்க இருவத் மொத்தமா எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு ஆறுங்களா வருஷத்துக் பன்னண்டு பாடங்க நாலு வருஷத்து கு நாப்பத்தி எட்டு பாடமுங்களா நாப்பத்தி எட்டு பாடத்துல இருவத்தி மூணு பாடத்துல போயிரு சுங்க அவனுக்கு
அவெ வந்து கொரோனால பாஸ் பண்ணிட்டாங்க
கொரோனால வந்து சும்மா பணம் மட்டு கட்டி வச்சுருந்தாங்க எழுதலான்னு
சேரிங்க
அப்பறோ அந்த கொரோனா டைம்ல பாஸ் போட்டு வுட்டாங்க எல்லாத்துக்கு அதுல பாஸ் ஆயி இப்ப இன்ஜினியர் ஆயிட்டானுங்க ஊடு கட்றே
ஆமா ஆனா என்னன்னா கொரோனா டைம்ல பாஸ் பண்ற யாருக்குமே வந்து சத்தியமா அறிவு இருக்காதுங்க எல்லா வந்து பாத்தெழுதி பாஸ் பண்ணவுங்களா தா இருப்பாங்க
ஆமா அது ஆனா எ பரிச்சயே எழுதலீங்க பட் பரிச்சயே எழுதப்போ உடல
சேரிங்க
ஜஸ்ட் அந்த இதுக்கு பணொ கட்டி இருந்தவுங்க பாசு
ஆமாங்க அந்த சமய டிகிரி போட்ருந்தா எல்லாரு வாங்கிருக்கலா
அதுல பாஸ் ஆயி இப்ப அவெ இன்ஜினியருங்க
இ இன்ஜினியர் ஆயி இன்ஜினியரானா பரவால்ல நல்லா தெரமா வேல செஞ்சா அப்டினா சேறீங்க
அத தா நல்லாதா செய்வான்ட்டருக்குதுங்க
சேரிங்க எங்க வீட்லைங்க சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு இருக்குதுங்க அந்த பொண்ணுங்க சுத்தமாலுமே படிப்பு வராது பத்தாங் கிளாஸ்ல ஒரு தடவ ஃபெயில் ஆச்சு ஒம்பதாங் கிளாஸ்ல ஒரு தடவ ஃபெயில் ஆச்சு ரீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுச்சு மறுபடியு பத்தாங் கிளாஸ்லயு ஃபெய்லு அது ஒரு ரீ எக்ஸாமு பதனொன்னாவது ஃபெய்லு பதனொன்னாவதுலயு ரீ எக்ஸாம் எழுதிருச்சு பன்னன்டாவதுல கொரோனா வந்ததுங்க பாஸ் ஆயிருச்சு
பரவால்ல அதுக்கப்பற கா கல்லூரியுமே ரெண்டு வருஷத்துக்கு இதுல தான இருந்துருக் குங்க கொரானா
ஆமாங்க பன்னண்டாவதே பாஸ் பண்ணிட்டாலா கொரானாலயே டிகிரியு போட்டு முடுச்ட்டாங்க நாங்கல்லா என்ன நெனச்சோ இவல்லா பத்தாவது தாண்டுவாலானு நெனச்சோங்க ஆனா கொரானா வந்து டிகிரியே முடிக்க வச்சுருச்சு சுங்க உண்மையாலுமே ஒருத்தரோட வாழ்க்கையவே மாத்துனது கொரானா தாங்க
அதாங்க இப்ப நம்மல்லா நல்லா உண்மையாழுமே படுச்சு பாசன்னவைங்களுக்கு வேல கெடக்க மாட்டிங்கிது
ஆமாங்க
அதுல வந்தவிங் சீக்கிரோ பாஸ் ஆயிர்றாங்க வேல கெடைச்சிருது.
ஆமாங்க கண்டிப்பா.
நீங்க வே வேல கீது வேற வேல கீது பாக்கறீங்ளா இதுலியே இருக்கலான் இருக்கீங்ளா எப்டி?
வேற வேல பாக்கலானு ஐடியா இருக்குதுங்க ஆனா அதுக்கு தவுந்த மாரி எது செட்டு ஆகமாட்டிங்குதுங்க எதுக்குல்ல போலா வேற எதாவ் கம்பெனி இருக்குதா அப்டிங்கற மாரி ஐடியாவு இல்லைங்க. உங்குளுக்கு எதா ஐடியா இருக்குதுங்ளா?
நாங் பாத்துகிட்ருக்கறங்க இன்னு எதுவு ஒத்து வரல வந்தா போயில்லானு.
வந்தா அப்டியே எனக்கு சொல்லுங்க மறக்காம.
ஆ சொல்றங்க வந்தா கண்டிப்பா சொல்ற அதா பாத்துட்ருக் ஒர் ரெண்டு மூணு இது பாத்தங்க ஒன்னு வந்து ஒரு ஒரு மாசம்மாவ்து நம்ம அந்த ஏய் நேரடியாவே போய் வேல செய்யோணு.
நா பாத்த எடத்துலிமு அப்பிடித்தா சொல்றாங்க ஒரு மாசமாவது நேரடியா வந்து வேல செஞ்சாகணு.
அப்புற அடுத்த மாசத்துலந் வீட்லந் செஞ்சுக்கலான்ராங்க. நம்முளுக் அந்த ஒரு மாசம்னாலு போறதுக் சிரம்மா அது ஆனா பாத்தீங்ன்னா சம்புளோ வந்து இருவத்தி மூணு பக்கமா வருது.
அப்பிடிங்ளா எனக்கு அப்டிதாங்க சொன்னாங்க அந்த ஒரு மாசோ வெளிய போயிட்டு வரது கஷ்டன் சொல்லிட்டுதா நானும்மே ஒத்து வராதுன் சொல்லிட்டு உட்டுட்டங்க. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கெடச்சுதுனா எனக்கு சொல்லுங்க.
ஆ கண்டிப்பா சொல்றங்க பாத்துட்தா இருக்கறே.
சேரிங்க சேரி வெச்சிர்ட்டுங்ளா?